ஓகே நா வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட்டு சீசன் எது எதுன் நா கேக்க போற ஓகேவா உங்களுக்கு வந்து புடிச்ச சீசன் எது
ரையினி சீசன்
ஓ எல்லாருக்கு ரையினி சீசன் தா ஏ ரெயினி சீசன்ன்னா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
மழவரம் போது கிளைமேட் ரொம்ப கூலா சில்லுனு ஒரு மாரி பிளசன்டா இருக்கு
அப்ப உங்களுக்கு சம்மர் சீசன் புடிக்காதா
அப்ப கொஞ்ச புடிக்கு ஆனா ரொம்ப ஹாட்டா இருக்கு
ரெய்னி சீசன்ல என்ன பண்ண புடிக்கு உங்ளுக்கு என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்டா மழ வரம்போது
காஃபி குடிச்சிக்கிட்டு நல்ல மெலோடி சாங்ஸ் பிளஸ்சன்ட்டா சாங் கேட்டு என்ஜாய் பண்ண பிடிக்கு
நீங்க மழை வரம்போது ஃப்ரெண்ட்ஸ் கூடலா வெளியலா போவீங்ளா
ஆ ஆமா லைட் ட்ரெயின்ல வாக் போவோ ஜாலியா இருக்கு குல்ஃபி சாப்டுவ அதிகமா
உ அப்போ மழனால ட்ரராஃபிக் ப்ராப்ளம்லா வருமே என்ன பண்ணுவீங்க
வரு பட் ஸ்டில் ரெயின் என்ஜாய்புல்லா இருக்கு எனக்கு ஒரு மாரி நல்லாருக்கு புடிக்க நைட் பீலிங்
ஸ்கூல் டேஸ்லலா ரெயின்ன னா என்ன பண்ணுவீங்க நீங்க இப்ப வந்து நீங்க ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க கூல்ல இருக்கீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல அப்டே வானலா இருட்டாயிடுது அப்டியே மழ பேயிது அந்த டைம்ல உங்களுக்கு எப்டி எப்டி இருக்க தோணு உங்களுக்கு
என்ஜியிபுல்லா இருக்கு நம்ம என்ன
வாவ் எனக்கு ரொம்ப புடிக்கும் சேரி ஓகே அ இப்போ மழ பெஞ்சுட்ருக்கம் போது அந்த சவுண்ட்ஸ்லா கேக்க புடிக்குமா உங்களுக்கு
ஆமா அது வேரி ரிலாக்சிங்கா இரு எனக் ரொம்ப புடிக்கு அந்த சவுண்டேல்லா ம்மயா இருக்
சரி நீங்க ரெய்னி சீசன்ல ஃபுட்டு வந்து அ எத பிரஃபர் பண்ணுவீங்க என்ன ஃபுட் நீங்க பிரஃபர் பண்ணுவீங்க மோஸ்ட்டா
நான் வந்துட்டு
ம் குட் வாவ் இட்ஸ் ரியலி ஒரு நைஸ் காம்போதா அது மழைக்கு வந்து நம்ம ஹாட்டா எதாச்சு குடிச்சு டீ குடிச்சு அத சாப்புறதே அது தனி சுகம்தா ம் ஆமா ஆமா உங்க ஹோம் டவுன்ல ஹெவி ரெய்ன் வருமா லைக் உங்குளோட வீட்டு பக்கத்துலலா அங்க மழலா இருக்குமா மழ ம்
இல்ல அப்டியெலா இருக்காது
அப்போ நீங்க அவுட்டிங்லா போறத கேன்சல் பண்ணிடுவீங்ளா
ஆமா மொத அவுட்டிங்கா மழ கெள்மிட்டோ
மழ காலத்துலலா நீங்க வந்து படிக்கற்துக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்குமா
டொல்த்து படிச்ச
எனக்குலா மழ காலத்துலா படிச்சா தூக்கோந்தா வருமே தண்ட தண்டர் சவுண்ட்ல க்லா பயப்புடுவீங்ளா அந்த இடி மின்னலுக்லா பயப்புடுவீங்ளா
ஆ பயப்புவ
கண்டிப்பா பயப்பு ஏன்யி அப்போ இப்ப இல்லையா உங்ளுக்கு ரெய்னி சீசன்ல உங்களுக்கு எதாச்சு மெமரிஸ் இருக்கா மறக்க முடியாத மெமரிஸ்லா
அவாதா விளாட்னோ
வாவ் அப்போ ஒரு மழ காலத்துல கிரிக்கெட்லா விளாடுவீங்ளா எனக்கோ ரொம்ப பிடிக்கு எனக்கு பிடிக்கு எனக்கு கிரிக்கெட்லலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறோ வி யார் வின் பண்ணீங்க ஃபஸ்ட்
பண்வாங்க கேக்குதா
நீங்க அப்போ மழ காலத்துலலா எப்டி த்ரெஸ் பண்ணுவீங்க உங்க ட்ரெஸ்ஸிங்கு சென்ஸ் எப்டிர்க்கு
போட்டுப்ப பாப்பா மாதிப்பா
என்ன சொல்றீங் ஓகே ஓகே அம்பர்லா யூஸ் பண்ணுவீங்ளா
அப்டிலா இல்ல இதுக்கா
லாஸ்ட்டா ரெய்னி சீசன ஒன் ஒன் வேடு ல சொல்லுங்க
புலா இருக்
சரி நீங்க ரெயினி சீசன்ல போட்டோலா எடுப்பீங்ளா போட்டோகிராஃபிலா எடுக்க புடிக்குமா ஒங்களுக்கு
ம் புடிக்கு
உங்களோட மொபைல் போன்லலா போட்டோஸ்லா எடுப்பீங்ளா நீங்க மழலா வரம்போது லைக் அந்த மேகமூட்டத் மூட்டம்லா
மோஸ்ட்ட அதுல தா எடுப்போ நல்லாருக்கு
மழனால பவர் கட்ல்லா ஆகுமா உங்க ஏரியால
ஆ நெறையா நேத்து டிரான்ஸ்பாமர் மாத்திட்டு பவர் கட் ஆ அது நெறையா நடக்
அப்போ மழ வந்ததுனால பவர் கட் ஆகுறதுனால அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க நீங்க
நீங்க டி வி பாக்குவி பாக்குவீங்ளா இல்ல சாங்ஸ் கேக்குவீங்ளா
சாங்ஸ்தா கேக்க புடிக்கு
சேரி எல்லா உங்குளுக்கு ஃபேவரெட் ரெய்னிஸ் ரெயின் சாங்ஸ் எதாவது இருக்கா இந்த மழ காலத்துல இந்த பாட்டு பாட்னா நல்லாருக்கு அது மாரி
ஆ ட்ரை பண்ணி பா
பர்ஃபெக்ட்டா இருக்கு அவுங்களுக்கு டெய்னி ரெய்னி சீசன்ல ட்ராவல் பண்ண பிடிக்குமா
ஆ போட்டே
மா பஸ் சேன்வரி ஆமா பஸ்லல்லா போம் போது செம ஜாலியா இருக்கு விண்டோ சீட்டா
பர்ஃபெக்ட்டா உள்ள தா எனக்கு அதுதா வந்து ரொம்ப புடிக்
எதுனா வர ஒங்ளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலா ரெயினி சீசன் புடிக்குமா ஃப்ரெண்டுகுல்லா
எல்லாருக்கு கொட்
நீங்க ரெய்னி டேஸ்ல ஹோம் ஒர்க் பண்றது கஷ்ட பண் கஷ்டமாகுமா உங்களுக்கு
ஆமா ஆ எனக்குலா செமையா தூக்க வரு நீங்க தூங்குவீங்ளா அதிகமா உங்களுக்கு தூக்க வருமா அந்த டைம்லல்லா
ஆமா கிளைமேட் நல்லா ஜா
இப்போ மழ பெஞ்சிட்ருக்கு மோது மழைல போய் நனஞ்சி வெளையாடிர்க்கீங்ளா நீங்க
ஆ இப்போ கூட பாத்தனா நெறையா பேர்
அப்டி மழைல நன்ஞ்சு விளான்னா உங்க அம்மா திட்ட மாட்டாங்ளா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க
ஆ திட்டுவாங்க திட்டாமாருப்பாங்ளா கோல்டு வரு வெளியே வா
உங்களுக்கு ரெய்னி சீசன்லயே ஒரு பெரிய டிஸ்ட் அட்வான்டேஜ்னா என்ன எத சொல்லுவீங்க
அப்ப மட்டு
ஆமா மழ காலத்துலல்லா கொசு ரொம்ப இருக்கு அப்போ சேஃப்டி எப்டி மெயின்டென் பண்ணுவீங்க நீங்க
ஆ கிளீனா சரௌண்டிங்க மெயின்டெய்ன் பண்
சரௌண்டிங் மீட்டி அப்போ நீங்க ப்ளக்ஸ் பத்திலா என்ன நெனக்கிறீங்க அங்கங்க மழ தண்ணில்லா தேங்கிரு க்கு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இருக்கணும் பயமா
ஆமா கரெக்ட்டு தா நேச்சுர ப்ரொடெக்ட் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல
ஆ அத
சூப்பர் பாயிண்ட் ஆனா உங்களோட ஃபேவரெட் சீசன் பத்தி பேசுனா இப்போ என்னோட வீட்டு பக்கத்துலயு செம்ம மழ வரப்போது வானலா ஈவி்னிங் செம்மையா இருட்டுச்சு உங்க வீட்டு்ல எப்டி அங்க எப்டி இருக்கு வானலா எப்டி இருக்கு
இப்ப இங்க வந்து மழ வரப்போதுன்னு நெனைக்கிற எங்க வீட்லயே கொஞ்ச நேரத்துல கரண்ட் ல ஆஃப் ஆக போதுன்னு நெனைக்கிற ரொம்பவே டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி மின்னல்லா சவுண்ட்ல்லா கேட்டுச்சு இப்ப வேற மழ பெய்யற மாரி இருக்கு சாப்டீங்களா
அ
என்ன சாப்பிட்டீங்க
அ
ஓகே ஓகே நாளைக்கான எக்ஸாமுக்கு படிச்சுட்டீங்களா
செரி ஓகே போய் படிங்க படிங்க நானு வந்து வெக்கறே நம்ம அப்புறமா பேசலா பாய் என்ன பாய் பாய் சியூ